ஹலோ
டவ்
ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க
ஹலோ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சொல்லுங்க கேக்குதா
ஆமா ம் கேக்குதுங்க
ம்
நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது
ஹலோ ஆ சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்ட்டே நீங்க
இன்னு இல்லங்க
ம் ஓகே என்ன சாப்ட்டீங்க
தெரியல இன்னு என்ன நா இன்னு சாப்பல்ல என்ன சமைப்பாங்கனு தெர்ல
ம்
ஆ
சேரி சேரி ஓகே
ஆ
வீட்ல என்ன பண்றாங்க
எல்லா படுத்துருக்காங்க அண்ணன் எங்கயோ போயிருக்கான்
ம்
அம்மாவும் படுத்துருக்காங்க
உங்கள் வீட்லலாம் சீரியல் பார்க்குற ஹேபிட்லாம் ஆக்ட் இல்லையா
ம் இருக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கு
ம்
அம்மா பாக்கறதுனால அப்பா பாப்பாரு அப்பாக்கு ஒரு மாரி இருந்துச்சுன்னா போய் படுத்துப்பாரு
ம்
அம்மா பாக்கும் புடிச்ச நாடகம் பத்தர வரையுமே பாக்கும்
இல்ல இங்களாம் பாத்துட்டு இருக்காங்க அதனாலதான் கேட்ட
ஆ நானுமே பார்ப்பே டுவெல்த் த்து வரையுமே சீரியல் தான் போன் கிடைக்கிற வரையுமே எனக்கு சீரியல் ஃபோன் கிடைச்சவனே தான் அந்த பழக்கத்தையே விட்ட
ஓ
எக்ஸாம் படிக்கும்போதெல்லாம் கூட
நா சின்ன வயசுல நா சின்ன வயசுலல்லாம் பார்ப்பேன் ஆனா இப்பல்லா
ஆ
ப்ரோ உங்க ஊர்ல எல்லாம் பெஸ்டிவல்லாம் நடக்குமா
நடக்கும் நடக்கும்
ம்
என் நாக்கு ஒரு வ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் எதுக்குமே நாங்க போக மாட்டோம்
புரில
இ பொங்கலுனு எதுக்குமே நாங்க போக மாட்டோம் பொங்கல்னு ஒரு அ ஒரு விழா வைப்பாங்க அதுக்கும் போக மாட்டோம் நாங்க
ம் ம்
அதை பத்திலாம் கேட்காதிங்க எனக்கு டென்ஷன் ஆகுது இந்த வீட்ல இருந்துட்டு ஒன்னுத்தையுமே என்னால என்ஜாய் பண்ண முடில ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் போக கூடாது திருவிழாலயு யாரு கூடயு போகக் கூடாது டான்ஸ் இங்கெல்லா பாக்க போக கூடாது
ம்
வெளிய தனியா எங்கயு போக கூடாது கூடயே பாடி காடாட்டம் போயிட்டு வருவாங்க ஆனால தா அவள கடுப்பா இருக்குது இதெல்லா நம்ம சொன்னோ என்ன என்ன கொஞ்ச தனியா உடுங்க நானும் போய் பழகிக்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோவே
ம்
போய் பழகு யார் வேணான்னு சொன்னா தனியா போ நா வேணான்னு சொன்ன ஆ அடிம்பாங்க
ம்
ஆனா போறேன்னு சொன்னா விடமாட்டாங்க அப்டியே வெளிய மட்டும் அப்டியே இது பண்ணி பேசிட்டு விட மாட்டாங்க அயோ கடவுளே ஏ தலையெல்லா செம்மையா வலிகுது வேற
அதெல்லா போவ போவ சரியாய்டும்
அதெல்லாம் சரியாகாதுயா நீ வேற எங்க நா போற எடத்துல ஏதோ மாறுனாதா இல்லன்னா அங்கியே கூட போக வேண்டியதுதா அப்டியே கடக்க வேண்டியதுதா மாறுதோ என்னமோ எப்டி இருக்குமோ யாருக்கு தெரியும்
அதா சொல்றே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் அதுக்கப்றோ போ போவ உங்களுக்கு ஒரு லைஃப்பு நீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துச்சு அப்ப கர்ட்டா இருக்கும்
ம் அந்த நம்பிக்கல்லா இல்ல பழகிப்போ அவ்ளதா
ம்
எனக்கு தெரிஞ்சி இப்ப இருக்க மாரியே தா அப்பயு இருப்பே அப்டியே பழகிட்டு உள்ளார இருந்தமா சாப்டமா எங்கயாச்சும் வேல கெடகுத வேல இருந்துச்சுன்னா வேலைக்கு போறமா
ம்
இல்ல வீட்ல இருந்தோமா சமச்சி போட்டமா அதலே போய்ரும் அதிகலா யோசிக்க கூடாது நம்மலா அப்றம் ஊருக்கு எங்கேயும் லீவ்லலா போவீங்களா
ஊருக்கு போகணு
ஆ
ஒன்னு பிளான் மட்டும் தா பண்ணுறோ இன்னு ஒன்னும் நடக்குற மாரி ஒன்னும் தெர்ல
காலேஜ் போகணும் நாளைக்கு ஒரு நாள் தா லீவு இன்னைக்குமே வீட்டு்ல இருந்து கொஞ்ச நேரோ கூட தூங்கவே இல்ல இன்னைக்கு நல்லா நா சாப்ட்டு தூங்கலா அப்டின்ட்டுதா இருந்தே
நல்லா தூங்குங்க நல்லா சாப்ட்டு தூங்க உங்க அடிக்கடி தலவலிக்துன்னு சொல்லி சொல்றீங்க அப்ப நல்லா சாப்ட்டு தூங்ககுன அதுல கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் கெடைக்கலாம் என்ன ஒரு ரொம்ப நேர தலவலிக்குங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கொறையலாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏன்னா அதுலியும் அடங்கும் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தலவலி கொஞ்சம் கோரைன்டு அதலியு இன்னு
ஒவ்வொரு வாட்டி தா நல்லா இருக்கும் ஒவ்வொரு வாட்டிலும் தூங்கி எழுந்தாலுமே என் மண்டைல்லாம் பாரமா என்ன நெனச்சா எனக்கே அவ்ளோ இதா இருக்கு வேற ஒரு நாள் நல்லா தூங்குவேன் ஒவ்வொரு நாள் அப்டியே தலையெல்லாம் பாரமா இருக்கும் தலவன்ல வெச்சி படுக்க கூட முடியாது
நம்பலூக்கே தலையல்லாம் வலிக்கும் அடிக்கடில்லாம் வலிக்காது ஆனா ஒடம்பு தா அப்பப்போ ரொம்ப பெயினா
ம் நீங்க ஒர்க் போறீங்கல்ல அப்டிதான் இருக்கும் எனக்கு எதுக்குமே போகாம எனக்கு இப்டி இருக்குது ஒருக்கு போனும்னா ந எப்டி இருப்ப பாத்துக்கோங்க அவளதான் டெட் பாடி தா
என்ன ரீட்மெண்ட்டு அத பாருங்க என்னன்ட்டு அப்பதான் சீக்கிரம் செரியாகும்
ம் பாக்கலாம் இல்லனா கூட கொஞ்சம் விட்டுறவேனிதா இப்ப நா எடையிலுமே அதனாலதான் விட்டுட்டேன் செரி வலிச்சா வலிச்சுட்டு போட்டோம் அப்டின்னு இப்போ வேற காலேஜி டிரவல் பண்ணவு ரொம்ப வலியே அதனாலதா இப்ப திடீர்னு போலா
அப்டின்யிருக்கே என்னன்னா அத குழபாங்மாட்டே இருக்குது என் நால பண்ண பாக்கால அப்றோ சமைக்கிற பழக்கோ அதெல்லா இருக்கா
புரியல
சமைக்கிற பழக்கோ
கொஞ்சோ சத்தமா பேசுங்க
சமைக்கிற பழக்கோ அதெல்லா இருக்கா
ஆ அதெல்லாம் பண்ணுவே
ம்
உங்களுக்கு
இருக்கு இருக்கு
புரியல
இருக்கு
ம்
சமைப்பேன் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு இல்ல நல்லாவே சமைப்பே ஆனா வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி சமைப்பேன் எனக்கு பிடிக்கும் நா வைக்கற குழம்பலாம் எங்க அண்ணனும் சாப்ட்டுப்பான் எதுமே சொல்லாம
ஆ
ஆ சொல்லு கோற ஏதாச்சும் கோற இருந்துச்சுன்னா கண்டிப்பா கோற சொல்லுவா உப்புல்ல என்ன குழம்பு இப்டி இருக்கு என்ன காரோ இ்வ்ளோ இருக்கு அப்டீன்னு ஆனா அம்மா செய்யும் போதெல்லா சொல்வே ஆனா நா செஞ்சேன்னா ஒரு இல்ல
உம்
காரமா இருக்குன்னு தா சொல்லுவா ஆனா சாப்ட்றுவா
அ
ஏன்னா எங்க அப்பா அம்மா அப்பால்லா வேலைக்கி சீக்கிரமா போயிட்டாங்கன்னா நா தா சமைச்சு தருவே
ம்
அப்டியே செஞ்சி என்னன்னா கா மொளாத்தூள் போடும் போது மட்டு கொஞ்சொ கன்பீஸ் கொஞ்சோலால்ல ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆயிரோ ஏழு வாட்டி எட்டு வாட்டி நக்கி நக்கி பாப்பே ஆனா வந்து ஒண்ணு காரோ அதிகமா போயிரோ இல்ல தண்ணி அதிகமா போயிரோ தண்ணி மொல்ற மாரி ஆயிரோ
ம் ம் ம்
அதுதா ஒரு பிரச்சன செரிங்க நம்ம அடுத்த தலப்புல இத பத்தி பேசலாம் ஹலோ
ஆ சொல்லுங்க
நாம அடுத்த தொடர்புல இத பத்தி பேசலாம்
ஆ செரிங்க